ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ நாங்க ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றே
ஓ நீ டீச்சரா குட் ஆப்டர்நூன் மேம்
ம் பரவால்ல இருக்குட்டு இருக்கு தோழி சொல்லுங்க நீங்க என்ன அப்டியா நீங்க என்னப்பா பண்றீங்க
நா வந்து நா காலேஜ் முடிச்சு மூணு வருஷோ ஆகுது இப்ப நா வந்து வீட்ல இருந்தே வேல பாத்தட்டு இருக்கேன் ஃப்ரீலான்ஸிங்கா
அப்டியா சேரி சேரி சேரி நா வந்து ஸ்கூல்ல மேக்ஸ் சிஸ் எம் எஸ் சி பி எட் முடிச்சிருக்கேன் மேக்ஸ் டீச்சரா இருக்கேன்
ம் நானும் மேக்ஸ் தான் முடிச்சேன் யூ ஜி கோர்ஸ்ஸு
ம் சாப்டீங்ளா காலையில சாப்ட்டாச்சா
ஆன் சாப்ட்டுட்டேன் மதியத்துக்கு தான் சாப்டணும் நீங்க சாப்ட்டீங்ளா
அன் சாப்ட்டேன் ம தியன் இன்னும் சாப்ட்ல காலல சாப்ட் ணம் ஆச்சா உங்ளுக்கு
இல்ல இல்ல கல்யாணலா ஆவ்ல ஹு ஹும் ஆனா டீச்சர்னா நீங்க பிஸியாவே இருப்பிங்களே எப்பயிமே
உம் ஆமாங்க இப்ப அப்டி இல்லங்க இன்னைக் கொஞ்ஜோம் வெளில வந்திருக்கேன் அதனால
ம் நீங்களா ஜாலிய கெத்துதான் டீச்சர்னா எங்கப் போனாலு ரெஸ்பெக்ட் தான் யாரு பாத்தாலு குட் மார்னிங் மிஸ் குட் ஆஃப்டர் நூன்‌ மேம் குட் ஈவ்னிங் மே
ஆமா அங்க வெளிலே போ முடியாது எந்த பசங்க பாத்தாலு ஒடனே விஷ் பண்ணிருவாங்க ஏற்கனவே முடிச்சு போன பசங்கனா பைக்ல போனா நிப் பாட்டி எறங்கி நின்னு விஷ் பண்ணிட்டு போவாய்ங்க ஆனா அது நல்லாதா இருக்கு
ஆமா ஆமா அது ஒரு கெத்து தானே ம் ம் அப்றோ உங்களுக்கு வெளிய போறதெல்லா புடிக்குமா
ஹன் ரொம்ப புடிக்கும் நாங்க அடிக்கடி வெளிலதா போவோம் ம்ப ஜாலியா அவ சான்ஸ் கெடைக்காது ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாரினா போவோம் நீங்களாம் போவீங்களா அப்டி
இல்ல உங்குளுக்கு போவோம் உங்ளுக்கு எந்த எடத்துக்கு இந்த மெரில்லா வெளிய போறதுனா புடிக்குன்னு கேக்குறேன் அந்த மா
எனக்கா கொடைக்கானல் போவோ நம்ம சொந்த ஊருக் போனா புடிக்கும் அங்க மேரேஜ் ஆனனால நா அப்பா அம்மா வீட்டுக்கு போனா புடிக்கும்
இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ப வீட்ட விட்டு என்னா ப்ரெண்ட்ஸ் கூட போறது இங்க பீச்சு அந்த மாரி போது புடிக்கும் ஆனா கல்யாணத்துக்குப்புறம் பொண்ணுங்க எல்லாருக்மே சொந்த வீட்டுக்கு போலாம் எப்ப தா போவோன் அந்த மேர் எங்க அக்காவும் அப்டிதா ஏங் எப்ப பாத்தாலு எப்ப வீட்டுக்கு போலாம் எங்கு வீட்டுக்கு போலான் எங்கு வீட்டுக்கு போலான் ஏ சான்ஸ் கெட்ச்சா போது இங்க வந்துரு ஸ்டே பண்ணாலு கேக்கும் ஆன் இங்க ஸ்டே பண்ணலாமா ஸ்டே பண்ணலாமா இங்கயே அப்டின்ட்டு என் மாமா ஆனா எப்ப பா த்தாலு டெய்லி எப்பப பாத்தாலு போனா எப்டி கொஞ்சம் மாச்சி இங்க இருங்க அப்டின்னு சொல்வாங்க
ம் நாங்க போனா ஒரே ஹாப்பியா கிளம்புவோ அப்ப ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு போறதுனா மட்டு ஓ பேசல உங்களுக்கு தெரியு ம் ம்
என்னனா நம்ம வீட்டுக்கு வந்தாதா அப்டியே நம்ம ராணி மாரி இருக்க முடியு வந்த உனே ஜாலியா படுத்து ரிலாக்ஸா இருக்க முடியு
திருப்பி ரிட்டன்
ஆனா அங்கன்னா ஒரு ம்
ரிட்டன் வரும்போது மட்டு டல்லா வருவோ
ஆமா அத எங்க அக்காவு அப்டிதா எப்ப பாத்தாலு சொல்லுவா இங்க வந்தாதா ம் வாய்சு எனக்கு விட்டு விட்டு கேக்குது தோழி
வரும்போது மட்டு இப்டி டல்லா இருக் பேசிரியேமா ந்துடே இருக்கு நம்ம போனாலு கேக்குதா ஹலோ
ஆ இப்
ஆ இப்ப கேக்குதா ஆ ஆ ஆ செரி ஆ ஆ ஆ அக்கா வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாதா நல்லா ஜாலியா இருக்குனு சொல்றாங்க அவங்களு அவுங்க என்ன படிச்சிருக்காங்க அக்காவுங்க
ஆ பி சி ஏ முடிச்சிருக்கா என்னோட ஒரு வய்சு பெரியவ ஆனா வந்து அவங்க இருக்க வரைக்கு அங்கயு சும்மாதா இருப்பா வேலைக்குல்லா போல இப்பதா பாப்பா பொறந்தாங்க ஒரு வயசு ஆயிருக்கு ஆனா வீட்ல சும்மாதா இருப்பா ஆனா வந்து இங்க அங்க வந்து தூங்வே மாட்டா ஒழுங்கா சாப்ட மாட்டா ஆனா வீட்லதா இருப்பா ஆனா இங்க வந்தானா தூங்கிட்டே இருப்பா எப்ப பாத்தாலு ஏன்னு கே எனக்கு அங்க தூக்கமே வரல இங்க வந்தாதா நா தூங்கறே ஆமா ஆமா
கொழந்தைகள பாக்கணு வேல பாக்கணு
ம் ஆனா எங்க அம்மா இன்னுமே கொழந்த மாறி எங்க அக்காவ பாத்துக்கு ப்பாங்க சோ அப்டி மூணு வேலைக்கு சாப்டு சாப் சாப்டவே மாட்டா கால்ல பதினோரு மணிக்கி மதிய வேலைல தா சாப்டுவ ஆனானு எங்க அம்மா வந்து சாப்ட்டு சாப்ட்டு சொல்லி அவள எப்டி சொல்றது அவ்ளே ஒரு கொழந்த அவ்ளுக்கு ஒரு கொழந்த அவள அவங்கவங்க பாத்துக்க வ ஆ அவளுக்கு புடிச்சதெல்லா சமச்சு குடுப்பாங்க ம் ம்
அதனால அவங்கவாடுக்கு சாப்ட்டு ரெஸ்ட் எடுக்கலா ஆன அவுங்க வீட்ல அப்டி கெடையாதுடா அவங்கதா சமைக்கணு இல்ல மாமனார் மாமியார் இருக்காங்ளா தனியா இருக்காங்ளா
இருக்காங்க ஒன்னாதா இருக்காங்க
செரி செரி செரி செரி அங்க மாமா என்ன வேல பாக்குறாங்க
எங்க மாமா வந்து ஒரு கம்பெனில கம்பெனி ஸ்டாப்பா இருக்காங்க
செரி செரி செரி
ஒன்னா ஓகேதா இப்போதைக்கு கொஞ்சோ இரு இருன் சொல்லி மாசத்துக்கு எப்பயாச்சு போட்டு வந்து வந்து போவா ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குவா அவ்ளோதா மூண் நாள்லா ஒரு வா வந்தேப்போ மாசத்துக்கு ஒரு வாரோதா அவுங்க வீட்ல இருப்பா உ பாதி நாள் இங்கதா இருப்பா இங்க வந்து ஒரு வாரோ ரெண்டு வாரோ தக்கிடுவா எங்க மாமாக்கு செம கோவொ வரு எப்ப பத்தாலு அங்கயே போயர்றா அங்கயே போயர்றா அப்டின்டு இதுனாலயே கொஞ்சோ ப்ரச்சன வந்துச்சு அப்புறமேட்டு நீ அங்கதமா இருக்கணு அப்டி இப்டி சொல்லி
சொல்லி சாமாதான படுத் ஆ கொஞ்ச நாளைக்கு அப்டிதா இருப்பாங்க ஒரு டூ இயர்ஸ்தான ஆகுது கல்யாணோ ஆகி அப்பறோ போகப்போக அவுங்க ஃபேமிலி அப்டின் வந்த வந்துட்டு அவங்களே அப்டி இருக்கா
வந்து கவுர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலான்டு இருக்கா அவ படிச்சுட்ருக்கா ம் ம் நீங்க எப்டி நீங்க கவுர்மெண்ட் ஜாப்பா
ப்ரைவேட்லதா ஒர்க் பண்றே டேட்டூ பா இப்பதா பாஸ் பண்ணிருக்கே என்னப்பா
பாஸ் பண்ணிட்டீங்களா கங்ராஜுலேசன்
தெர்
ஆனா அவங்களுக்கு இது ஒரு இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு இப்பதா ஏதோ ஒன்னு
ம் எப்டி இருக்க ஆனா என்ன யூஸு இன்னு வேல போடாம இருக்காங்களே அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு
கவர்மெண்டே இப்புடிதா டக்குனே இருந்துருதேன்னா இப் இப்ப வந்து நெறை இதுதே பிரச்சன வந்துட்டு இருக்குது இந்த மாரி எக்ஸாம் அது இதுன்ட்டு
ஆமா கவர்மண்ட் வேற மாறிக்கிட்டே இருக்கு ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அத என்ன பண்றதுன்னு தெரியல பாப்போ கெடைக்கிறப்ப கெடைக்கிறட்டு
இல்ல
ஆ வெயிட் ஆமா வெயிட் பண்ணுவோ ஆ சீட்டா ஆ கண்டிப்பாப்பா
எத்தன எத்தன அட்டம்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க நீங்க இதுவரைக்கு இது எத்தனாவது அட்டம்ட்டு
ஒரு அஞ்சாற ஒரு அஞ்சு அட்டன் பண்ணிருப்பே இது ஆறாவதுன்னு நெனைக்கிறே ஆ ஹ அவ்ளோ இருக்காது கம்மிதா நெனைக்கிறே ஒரு இவ நாளோ நம்ம அவ அஞ் அஞ்சாவதோ நாலாவதோ பாஸ் பாஸ் பண்ணிட்டோம்ல ஆமாப்பா பாஸ்ஜாயிரு பாஸ் பண்ணத நெனச்சு ஹஸ்பண்டே சில நம்ப மாட்டேன்ட்டாரு நீயா பாஸ் பண்ண நீயா பாஸ் பண்ணேனு அவ்ளோ இதா இருந்தாரு ம் ம் என்னப்பா ஆமா ஆமா ஐயோ எவ்ளோ ம் ஃபுல்லா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லா தா படி க்கணு ஒக்காந்து
ம் உங்ளுக்கு பசங்களா இருக்காங்களா நா வந்து பி எஸ் சி மேக்ஸ் முடிச்சுருக்கே
ஏ அடுத்து பண்ணலையா
அது மூணு வர்ஷோ ஆயிட்ச்சு அதா திரும்பவு போட்லா பீஜி போட்லான்ட்டு இருக்கே
இப்ப பி எட் னா இப்ப ரொம்ப கஷ்டோ ரெண் டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ மாத்திட்டாங்கன்னு நெனைக்கிறே
ஆமா த்ரீ இயர்ஸ் மாத்திட்டாங்க
அதுவு காலேஜ்ல வந்து ஒரு சில குரூப் ஸ் எல்லா எடுத்தாக்கா அடுத்து பி எட் போ அதாவது மாத்தி மாத்தி போடுவாங்க நெனைக்கிறே ஒரு வர்ஷோ பி எட் டு ஓபன் பண்ணுவாங்கலாருக்கு அடுத்து நர்சிங் அந்த மாரி சேஞ்ச் பண்ணிதா போட்றேன்னு சொல்லிருக்காங்களா
ம் இல்ல நா பி எட் இல்ல பீ ஜே பீ ஜி தா பண்ணனு இப்போ
பீஜி பண்ணிட வேண்டியது தானே இன்ம
ஆனா பி எட் டு பண்ல பீஜி தா பண்லான்னு இருக்கே பி எட் டு நா அப்பயு சொன்னாங்க பி எட் போன்னு இல்ல எனக்கு டீச்சிங் சைடு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்ட்ட ஏன்னா இப்ப நீங்க கவுர்மெண்ட் ஜாப் கெடைச்சா ஓகே இப்ப ப்ரைவெட்லா போனா மோஸ்ட்லி எட்டாயிரோ அதுதா குடுக்கிறங்லே ஏழாயிரோ இந்த மாரி தா குடுக்குறாங்களா ரொம்ப கம்மி
கம்மியாத தராங்க
அது எக்ஸாம் பாஸ் ஆயி கவுர்மெண்ட் ஜாப்குள்ள போனா தா நல்லது நம்ளுக்கு இல்லன்னா வந்து லாஸ்ட்டு வரைக்கு எட்டு பத்து இதே தா இருக்கு
ம் இப்பெல்லா கவுர்மெண்ட் வேல கெடைக்குற ரொம்ப கஷ்டோ தா நீ போஸ்டிங் போட்டா வேணா நமக்கு அடுத்து ஓபன் பண்ணா பண்ணுங்கபா பி எட் டு ஏன்னா இப்ப எல்லாத்துக்கு முடிச்சவங்ளுக்கு போட்டுட்டுதா பண்ண போறதா கேள்விப்பட்டே என்னனு
நா சின்ன வயசுல படிக்கிறப்பயே எங்க அத்த பி எட் முடிச்சாங்க இன்னமு எக்ஸாம் ட்ரை பண்ணினு தா இருக்காங்க ஆனா இன்னமு நெறைய பேரு முக்காவாசி பேரு பி எட் தா பண்ணிரு க்காங்க அந்த டைம்ல ஃபுல்லாவே நெறைய பேரு டெட்டு தா ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க
ஆ அது ரொம்ப ஈஸி தா பா பாஸ் பண்றது ஃபுல் புக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ஸ படிச்சாலே போது
ஆனா இப்ப தெர்ல இப்ப ஏன்னா அவுங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆயிட்டுருக்கு நா நா ஸ்கூல் படிக் கிறப்பே அவுங்க வந்து பி எட் பண்ணிட்டுருந்தாங்க
அப்டியா அப்பனா சீனியாரிட்டி படி வேல கிடைச்சிருக்குமே அவுங்களுக்கு எக்ஸாமே அப்பல்லா இல்லையே
அதுதா எனக்கு தெர்ல அவ நெறைய ட்ரை பண்ணா ட்ரை பண்ணானு சொன்னாங்க ஆனா இப்ப எதுக்கு பிரைவேட் ஸ்கூ ஸ்கூலதா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க
அவுங்க நீங்க அ அவுங்க இப்ப முடிச்ச அப்பவே சீனியார்டி படி போயிருந்துருக்கலா பேசாம கவர்மெண்ட்லயே போட்டுருப்பாங்க எக்ஸாம் இல்லாமே போயிருப்பாங்க இவ்ளோ நாள் வெயிட் பண்ணி இப்ப எக்ஸாம் வேற வந்துருச்சே
இல்ல அப்ப ட்ரை பண்ணாங்க போல கவுர்மெண்ட் ஜாப்க்கு தா எக்ஸாம்லா ட்ரை பண்ணாங்க ஆனா பாஸ் ஆவல அப்டின்னு எதோ சொல்லிட்டு இருந்தாங்க தெர்ல சோ அவ்ளோ கஷ்டமாருக்கு போல அப்டின்னு நெனைச்ச கஷ்டா தா ஆனா படிக்கிறவளுக்கு ஈசி ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ம் ஃபுல்லாப் ம் ம்
ஸ்கூல்லயே நம்ம க்ளாஸ் எடுக்கு எடுக்குறோ அதுல அ அது கொஞ்சோ வரு நமக்கு அனால கொஞ்சோ எக்ஸ்பிரியன்ஸ் இருக்கு
க்கு சொல்லி குடுத்த மேம் கூட வந்து சைட்ல அவுங்களு எக்ஸாம் தா ட்ரை பண்ணிருந்தாங்க போல அவங்களுமே பிரிப்பர் பண்ணுவாங்க புக்க வச்சி
ஹ
அத இப்ப அவுங்களுக்கு கிடைச்சிச்சா என்னானு தெரில
ம் புக்ஸ் வெச்சு பிரிப்பர் பண்ணணு எவ்வளோதா நம்ம படிச்சிருந்தாலு கொஞ்ச ப்ரிப்பேர் பண்ணி போனா தா நம்ம பிள்ளைங்க முன்னாடி ஒரு நல்ல பேர் கிடைக்கு டி மிஸ் நல்ல மிஸ்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்ச உளறிட்டேன் வச்சுக்கோ அவ்வளதா நம்மள அப்டியே மட்டந்தட்டிருவங்கே
சேரி தோழி நம்ம அப்புற பேசலா ஓகே பாய்